ஹலோ
ஆ ஹலோ
வணக்கங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஓ ஒ நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம கிராம வாழ்க்கை நகர வாழ்க்கை அப்படி பத்தி பேசுலான்னு நெனைக்கிற நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஓ நல்ல டாபிக் தா கண்டிப்பா பேசலா
சரி சரி சரி ஆமா மொதல்ல உங்களுக்கு க்ராம வாழ்க்கை அத எப்டி உங்களுக்கு அதுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கிராமத்துல இருந்திருக்கீங்களா அ புடிக்குமா உங்களுக்கு
ஆ கண்டிப்பா அதாவ்து சிட்டி லைஃப் விட வந்து க்ராம வாழ்க் இங்கதா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு ஏன்னா நா பொறந்து வளந்தது எல்லாமே வந்து க்ராமத்துலதா அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாதா இருக்கு அதாவ்து இயற்கை நெறைத சூழல் இப்போ சிட்டில எல்லா பாத்தீங்கன்னா ஒ ஒரு மாரி டன்சன்டா கசக்கசன்னு எப்ப பாத்தாலு ஒரு மாரி நெறைய ஆளு அந்த மாரி இரு ப்பாங்க ஆனா க்ராம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வீடு எல்லாமே தனித்தனியா தா இருக்கு ஆ அது மாரி பசங்க விளயாடுறதுக்கு நறையா இடவசதி இருக்கொம் ஆனா சிட்டில வந்து அந்த மாதிரி இருக்காது அப்புறம் கா சுத்தமான காத்து இயற்கையான வாழ்க்கை இது எல்லாமே வந்து கிராமத்துலதான் கெடைக்கும்
கண்டிப்பாங்க உண்மதா ஆ நானும் லீவு ஹாலிடேஸ்க்கு அதாவது விடுமுறைக்கெல்லாம் கிராமத்துக்கு போம்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு நா பொறந்து வளந்தது எல்லாமே சிட்டில தா அதனால மை ஹஸ்பண்ட் வந்து ம கிராமத்துல பொறந்து வளந்தாங்க சோ அவங்களோட ஊருக்கு போம்போது நம்ளையு அறியாம ஒரு சந்தோஷ் ஒரு எளிமையான வாழ்க்கை அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அத பாக்கும்போது ஒ மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயதா நானு வந்து லீவு விடுமுறை நாட் சும்மா பாத்தீங்கன்னா வந்து அம்மா வீடு வந்து கிராமத்துல தான் இருக்கு அ போயிட்டு ஒரு பத்து பத்து நாள் அங்க இருந்துட்டு தா வருவே அங்க வந்து எல்லாமே அ பாத்தீங்கன்னா மரங்கள் ம் பறவைகளோட சத்தோம் அதுக்கு அப்ரோ பாத்தீங்கன்னா வயல்கள்ல்லாம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கு அதுக்கப்ரோ ஏரி குளோ இதுலல்லா தண்ணி இருக்கு அங்கல்லா போய் குளிச்சுட்டு வந்தாலே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா
ஆ நெறைய இருக்கு அவுங்க ஊர்ல அ தனியா குளோ ஏரி அப் அப்டி இல்ல அவ நா போன கிராமத்துல கோவில்ல வந்து சுத்தி நெறைய குளங்கள் அதெல்லா இருந்தது அதுல எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்து வயல்கள் இருந்தது அதுலாம் போய் பாத்துட்டு வந்தோம் அதோட நீங்க சொல்ற மாரி இந்த அமைதியான ஒரு சூழ்நெல அந்த நகரத்துல அந்த மாரி இயற்க இயற்கை சூழ்நெலைய நம்ப பாக்குறதே ரொம்ப கஷ்டோம் இல்லையா எப்ப பாத்தாலும் வாகனங்களோட புக ச தோ கட்டடோ அத மாரி தானே நம்ம பாக்கறோ கூட்ட நெரிசல் அத மாரி தானே பா
ஆமா இப்போ பாத்தீங்கன்னா நகரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க சொன்ன மாரிதா பெரிய பெரிய கட்டட இருக்கு வீடு எல்லாமே பாத்தீங்ன்னா ஒட்டி ஒட்டி தா இருக்கு அதனால வந்து கொழந்தைங்களுக்கு வந்து வெளையாடுறது இந்த மாதிரில்லா வந்து கொஞ்ச கஷ்டமாதா இரு க்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவுமே டிராஃபிக்கு இந்த வண்டிகளோட சத்தோம் கூட்டோம் இந்த மாரி எப்போமே அதிகமா இருந்துட்டே தான் இருக்கும் ஆனா கிராம வாழ்க்கைலா அப்டி இருக்காது அ அ கிராமத்துல உள்ளவங்கல்லா எப்டி பழகுவாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க
என்ன பொறுத்த வரைக்கு நா சிட்டில இருந்திருக்கே இல்லையா சிட்டியில இருந்துட்டு கொஞ்ச நேரொ கொஞ்ச நாள் நடுல கிராமத்துக்கு போனதுல கிராமத்துல இருக்கிறவங்க தான் நல்லா அன்பா பழகுிறாங்க அதாவது ஆ மார்த்தமான உள்ளன்போட பழகுறாங்க அப்டின்னு நா ஃபீ இ பண்ண பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்
ஏன்னா சிட்டியில இருக்கிறவங்க வந்து அவங்க வேலைய பாக்குறது அவுங்களுக்கு அந்த டைம் எல்லா கரெக் டா இருக்கு மத்தவங்ககிட்ட பேசி அவுங்க அவுங்களோட இத ஷேர் பண்ணி க்கனு அந்த மாரி எண்ணங்கள்லா இருக்காது அவங்களோட வேலைய பக்கத்துக்கே நேரோ சரியா இருக்கு ஆனா கிராமத்துல் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பழகுவாங்க அக்கம் பக்கத்தில யாருக்காது பிரச்சனனா உடனே உதவி வந்துறாங்க அதெல்லா ஒரு பெரிய வித்தியாசொ தானே கிராமத்துல்ல வந்து இந்த சமூக உறவுகள்லாம் நல்லா வலுவா இருக்கு
ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் இப்போ நகரத்துலன்னு எடுத்துக்கிட்டோனா இப் ம் இப்போ பக்கத்து வீட்டுல கூட யாரு இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைய பாத்துட்டு வீட்ட வேலைய முடிச்சுட்டாங்களா வேலை க்கு போறாங்களா வீட்ட பூட்டிட்டு வீட்டுக்குள்ளயேதா இருப்பாங்க வெளிலேலா வரவே மாட்டாங்க அ இப்போ ஏதோ ஒரு ஒடம்பு சரியில்ல யாருமே இல்ல அப்டின்னா கூட வந்து கிராமத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருப்பாங்க கூட்டிட்டு போயிருவாங்க ஆனா நகரத்துல வந் து யாருனே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்க்கு கூட வந்து யாருமே வரமாட்டாங்க அந்த மாதிரில்லா இருப்பாங்க
ஆமா ஆமா நீங்க கிராமத்துல பொறந்து வளந்தீங்கங்கறனால இந்த கேள்விய கேக்குற பண்டிக காலத்துலல்லா கிராம வாழ்க்க இன்னு அழகா இருக்குல்ல நாங்க சிட்டில கொண்டாடுறத விட ரொம்பவே நல்லா கொண்டாடுவீங்கன் நெனக்கிறேங்க்கா கிராமத்துல நீங்கெல்லா இல்லியா
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா இப்போ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரில்லா பாத்தீங்கன்னா வந்து கிராமத்துல ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க அதுக்கப்றோ வந்து எல்லா ஊர்லயுமே ஒரு பொது கோவில் இந்த மாதிரில்லா வச்சிருப்பாங்க அதெல்லா பாத்தீங்ன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு அதுக்கப்றம் பொங்கல் அப்பலா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அ அ ஒன்னா சேந்து பொங்கல் வைக்கிறது அதுக்கப்றோ கோவில்ல பொங்கல் வைக்கிறது அதுக்கப்றோம் அ ஃபங்க்ஷன் வைக்கிறது இந்த மாதிரிலா வச்சு ந ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனா கிராமத்து இதுலல்லா வந்து இது வரைக்கு நா அந்த மாதிரி வந்து பாத்ததுல்ல எல்லாருமே ஒரு தீபாவளினா ச அ சாப்பாடு செஞ்சு வீட்டுக்குள்ளேயேதா செலிப்ரேட் பண்ணுவாங்க கொஞ்சொ நேரோ வெடி வெடிப்பாங்க அப்டிதா ஆனா வந்து கிராமத்து வாழ்க்கைல அப்டி கெடயாது அ ஒரு ஃபேமிலியா பக்கத்துல இருக்குறவங்க அப்டி எல்லாரு சேந்து நெறய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது பாக்கவே ரொம்ப நல்லாருக்கு
ஆ கண்டிப்பாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அதே மாரி இந்த கோவில் திருவிழா அ கரகாட்டொ மயிலாட்டோ அந்த மாரிலா நிகழ்ச்சிகள் எல்லாமு நடக்குல்ல அதுதான கிராமத்துக்கு க்கு பேஃமஸே இல்ல ஒ பாரம்பரிய கலைகள்
ஆமா அ அது எல்லாமே வந்து எப்பவுமே நடத்துவாங்க அதுக்கப்றோ பாத்தீங்னா இப்போ நா சொன்னேல்ல ஒரு ஊர்ல வந்து ஒரு பொது கோவில்னு வச்சிருப்பாங்க அந்த அந்த ஃபங்க்ஷன் அப் அப்பல்லா பாத்தீங்கன்னா ஆ ஒரு அதாவ்து ஆர்கஸ் டா இந்த மாதிரில்லா வச்சு நடத்துவாங்க அதெல்லா பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்பல்லா நைட்லா தூங்காம எல்லாரு உக்காந்து பாத்துட்டுருப்பாங்க அது வந்து நம்ம எப் எப்பவுமே அந்த மாரி இதெல்லா அனுபவிக்க முடியாது இப்போ நம்ம சிட்டி சைடு வந்துட்டோமா நம்ம வேல எல்லாமே இங்கேதா இருக்கு அதெல்லா எப்பவாது நம்ம கடச்சா அனுபவிச்சக்கிற மாரிதா இருக்கு அதெல்லா பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு
கரெக்ட்டுதா ஆனா இது ஒரு பக்கோ இருந்தாலு கிராம வாழ்க்கைல ஒரு சின்ன இதுல சிரமங்கள்லா இருக்குதுல்லையா நீங்க அந்த மாரி என்ன சிரமங்கள் இருக்குன் நனைக்கிறீங்க
ஆ கிராமத்துல பாத்தீங்கன்னா மருத்துவ வசதி வந்து ரொம்ப கம்மி தா அதாவ்து ம் நகரத்துல இருக்குறத விட கிராமத்துல வந்து ஆ மருத்துவ வசதி கம்மிதா இப்போ ஏதோ ஒரு எமெர்ஜென்சி அப்டின்னா இப்போ சிட்டி சைடு அப்டின்னு எடுத்துட்டோன்னா நெறையா ஆ படிச்ச டாக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க நெறய ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆனா கிராமத்துல வந்து அந்த அளவுக்கு இருக்காது இப்ப டாக்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா காலைல வராங்களா மதியோ போய்ருவாங்க இப்ப ஏதோ எமர்ஜென்சி அப்டின்னா கூட நம்ம சிட்டிக்கு தா வந்து அ வர மாரி இருக்கும் இதுதா ஒரு கிராமத்துல இருக்குற ஒரு பெரிய பிரச்சன நீங்க வேற என்ன வந்து கிராமத் தல வந்து அ இன்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணு அப்டி நெனைக்கிறீங்க
ஆம் நீங்க சொன்னா மாரி ஃபஸ்ட்டு மருத்துவ வசதி இம்ப்ரூ்மெண்ட் ஆகணும் கரெக்டா நீங்க சொல்லிட்டிங்க அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படிங்கறச்ச கல்வி நெறைய பசங்களுக்கு ரொம்ப தூரமா போய் ஸ்கூல் எஜுகேஷன் போய் படிக்க வேண்டியதா இருக் தெர்லீயா அதனாலையே வந்து நெறைய கொழந்தைங்க படிப்ப பாதிலியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க அப்டினு பரவலா ஒரு பேச் இருக்கு அதனால நறைய பஸ்ஸு அந்த மாரி பஸ் பெசிலிட்டிஸும் நெறைய இல்ல அந்த மாரி பஸ் ஏறிப் போக வேண்டிய சூழ்நெலையா இருக்கு மழை பேஞ்சா அந்த மாரி நெறைய ஓடையல்லாம் கடக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கு நல்ல இந்த கிராமங்கள்ல சொல்றன் நான் ஓரளவுக்கு கொஞ்ஜோம் டெவலப் ஆன கிராமங்கள்ல இந்த பிரச்சனைகள்ளாம் கொஞ்ஜோம் கம்மியா இருக்கு ஆனா ரொம்ப குக்கிராமங்கள் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி இடங்கள்ல இந்த சூழ்நிலை இ அதனால நெறைய கொழந்தைங்க வந்து படிப்ப விட்டுறாங்க பாதிலியே அதுதான் ஒரு பெரிய ப்ரெச்சனையா இருக்கு அது மாறணுனு நா நினைக்கிற
ஆமா நீங்க சொல்றது சரிதா அதுக்கப்புறோ பாத்தீங்னா அ இப்போ வேலைவாய்ப்புமே வந்து கிராமத்துல வந்து ரொம்ப கம்மிதான் அதாது இப்போ பழங்காலத்துல நம்ம அப்பா அம்மா அவங்கல்லாம் வந்து விவசாயம் இந்த மாரி கொஞ்ஜோ பழகிருப்பாங்க அதனால அவுங்க அதே தொழில் வச்சிருப்பாங்க இப்போ படிச்சவங்க அப்டிலா வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிராமத்துல வந்து கம்மியாதா இருக்கும் அதுனால அவங்க எல்லாருமே மேக்சிமம் வந்து பாத்தீங்னா அ நகரத்துக்கு தா வந்து வேல தேடி போய் அங்கதா வந்து செட்டில் ஆகற மாதிரி இருக்கு
அதே மாதிரிஅ நகர வாழ்க்கை அப்டின் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அங்க கிராமத் இங்க நம்ம ஆப்போசிட்டா சொன்ன விஷயங்கள்லா இங்க பெரிய பிளஸ்ஸா எடுத்துக்கலா முக்கியமா பாத்தீங்னா வேலை வாய்ப்புகள் நம்ளோட கல்வி தகுதி என்னவோ அதுக்கு நறைய வேலைவாய்ப்பு அதற்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் நறைய கொட்டி கடக்கு நம்ம பிஷ்னஸ் பண்ணோனா அதுக்கு ஏத்த வாய்ப்புகள் நெறைய இருக்கும் தொழிற்சாலை அதே மாரி மருத்துவம் எல்லா இடங்கள்லயும் மருத்துவ வசதிகள் இருக்கு நைட் ட்வெண்டி ஃபோர் பை செவன் எமர்ஜென்சி சர்வீசஸ்லா உண்டு அதே மாரி சம்பள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மாரி இந்த மாரி ஒரு பிளஸ்ல்லா சிட்டி சைட்லா இருக்கு
ஆமா கண்டிப்பா அப்புறோ பாத்தீங்னா அ ட்ரெயின் வஸ் வசதி இது எல்லாமே வந்து மெட் ட்டோர் ட்ரெயினு அப்புறோம் டேக்ஸி இது எல்லாமே நெறைய வசதி வந்து அ சிட்டி சைடு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு அதுக்கப்றோம் ஆ இப்போ ஒரு நோய்னா அதுக்கு எ படிச்ச டாக்டர்ஸ் எல்லாருமே அதிகமா வந்து ஆ சிட்டில தா வந்து இருப்பாங்க அதனால வந்து இது சிட்டிலே வந்து ஆ சில நன்மைகள்லா இருக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா உன்னும் இதுன்னு சொல்ல போனா இந்த வேலை அழுத்தம் காரணமா அந்த போக்குவரத் து நெரிசல் வ செலவெல்லா வந்து இங்க கொஞ்சோ கூட அதாவ்து கிராமத்துல நம்ப செலவு பண்ற பாம ரெண்டு மடங்கு பணம் வந்து நம்ம சிட்டியில செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி செலவு அ மத்தபடி மன அழுத்தம் குடும்பத் த்தோட செலவிட்ற நேர ரொம்ப வேல வேலன்னு ஓடிட்றதுனால அந்த நேர ரொம்ப கம்மியாய்டுது வீட்டு வாடகை மின்சாரம் எல்லாமே கொஞ்சோ கூடதா மாச பாடு அதிகமா இருக்கு சோ இப்டியு இருக்கு அப்டியு இருக்கு கிராமத்திலியு நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக் கு நகரத்லயு அந்த மாரிதா இருக்கு
சரி உங்க கூட வந்து கிராமத்து வாழ்க்கயு நகரத்து வாழ்க்கய பத்தி பேஸ்னது ரொம்ப சந்தோஷோ நம்மா ஆ அடுத்து வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலா
கண்டிப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்
நன்றி